ஆஹ் ஹலோ அக்கா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
உம் நான் நல்லா இருக்கேன் என்னக்கா வீட்டு பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க போன் பண்ணேன் டூ டேஸா எடுக்கவும் இல்ல
ஆ நான் போன பாக்கலப்பா கொஞ்சம் வேல அதிகமா இருந்துச்சா சரி அதுல அப்படியே இருந்துட்டேன் நீ எதுக்கு போன் பண்ணீங்க
சும்மாதான் எப்பயையும் வீட்டுக்கு வருவீங்க வீட்டுக்கும் வரல சரி ஒருவேளை பசங்களை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டீங்களோ என்னமோ தெரலையே அப்படின்னு சொல்லிட்டு
வீட்டு கிட்ட வந்ததுந்தீங்களா
உம் ஆமா
இப்ப நேத்து வந்துடுவீங்களா ஓ சரி சரிப்பா நேத்து நான் கடைக்கு போயிட்டு இருந்தேன்ப்பா கொஞ்சோ இந்த துணி தைக்கிறதுலாம் கொஞ்சம் அதிகமா இருந் ருச்சா சரி அதுக்கெல்லாம் உள் குன்னி போட்டு தைக்கணும் இல்ல அதுக்கல்லாம் வாங்கறதுக்கு போயிருந்தேன் ஏனா இங்கதான் எங்கயுமே இரு கரெக்டா பா கலரே கிடைக்க மாட்டாங்குதே எல்லாத்துக்குமே நம்ம அங்க பஸ் ஸ்டாண்டு தான் போணும் செரிப்ப அங்க போயிட்டு எல்லாம் வாங்கி வந்தன் அது தை கொஞ்ச கொஞ்சம் அதிகமா இருக்கு துணி சரி இந்த டெய்லி கொஞ்ச கொஞ்சம் தச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதே வழியே சிலது தச்சுட்டு இருக்கேன்ப்பா அதான் வெளியவும் வர முடியல வெளே இருக்கன் அப்படியே
உம் அதான் இது பாப்பாவுக்கு இப்ப யூனிஃபார்ம் தைக்க குடுக்கணும்
ஹலோ
கேக்குது சொல்லுங்க
அதான் பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் தைக்க குடுக்கணும் அதுக்குதான் சரி கூட்டு வரலாமா அவள துணி எடுத்துக்கிட்டு துணி எவ்வளவு ஆகும் எல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்
உம்
நீங்க ஈவினிங் கிரௌண்டுக்கு வருவீங்க போய் நடக் நடக வருவீங்க செரி அப்டின்னு சொல்லிட்டு பாத்தன் நான இப்ப ரெண்டு நாளா நடக்க போகையல பாத்தன் உங்களை காணம் கிரௌண்ட்ல
ஆமாப்பா தைக்கருதுக்கு அதிகமா இருந்ததுனால பாத்தீங்க என்னால வர முடியல அவங்க வேற அவசரமா வேணும்னு சொல்லி குடுத்துருக்காங்களா
செரி செரிக்கா
ந வேலயே வந்துட்டேன்ப்பா எப்ப போயனும் பா பாப்பு துணி எப்ப தச்சு
பாப்பாவுக்குன்னு ஒரு பத்து பத்து பதினஞ்சு நாளையில தச்சு குடுக்கணும் ஸ்கூல் ரீஓபனிங் ஆக போகுதுல
ஆமா யூனிபாம் எல்லா ஸ்கூல்லயே குடுத்துட்டாங்களா இல்ல நீங்க தனியா வாங்கிருக்கீங்களா
நாங்க வெளியில எடுத்துக்கிறோம்ன்னு சொல்லிட்டோம் அது வந்து கொஞ்சம் இது பபீஸ் அதிகமா சொன்னாங்க
உம்
ரெண்டாவது அவங்க வந்து ஸ்டிச் பண்றதுக்கு அளவெல்லாம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சு ஒன் வீக்ல வர சொல்லியிருந்தாங்க எ பாப்பா ஊருக்கு போயிட்டா அதனால அங்க போய் அளவும் நாங்க கொடுக்க முடியல அப்ப சொன்னாங்க அப்ப நீங்க வெளியில எடுத்த இந்த வருஷம் தச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வருஷம் வந்து நாங்க இது பண்ணிக்கன்னா ஸ்கூல் அளவு கொடுத் இருக்குங்க அப்டிங்கற மாதரி சொல்லிட்டாங்க நான அதனால செரி முன்னாடியே தச்சா கொஞ்சம் இந்த லீவல நல்லா சாட்டு கொசம் உடம்ப போட்ட பத்தாம போயிரும் ஸ்கூல் ஓபன் ஆக ஒரு பத்துநாள் பதிஇஞ்சினாலுக்கு முன்னடி ஸ்டிச் பனோம்னா கரெக்ட் ஹா இருக்கும்னுட்டு விட்டுட்டான் இப்ப இன்னும் பத்து பத்து நாள் தானே இருக்கு
துணிவேற கொஞ்ச அதி அதிகமா இருக்குது உங்களுக்கு இந்த ஒரு வாரத்துல அஹ் குடுத்தே ஆகணுமா இல்ல ஸ்கூல ஸ்கூல வைக்கிறதுக்கு அத ஸ்கூல் வைக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கொடுத்தா கூட பரவில்லங்க
ஆ போதும் போதும்க்கா ஸ்கூல் அன்னைக்கு போட்டா போதும் அப்ப இலனா கூட ந ஃபஸ்டு டூ டேஸ்ந்து பழையயூனிஃபர்ம் கூ நான் போட்டு அனுப்பி விட்டுறேன்
ஹம்
கேட்டா ஸ்டிச் பண்ண குடுத்துருக்கோம் இன்னைக்கு கொடுத்துருவாங்க நாளைக்கு கொடுருவாங்க ஒரு டூடேஸ் நம்ம காரம் சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு டூ த்ரீ டேஸ்க்கு ஃபஸ்ட்டு டூ த்ரீ டேஸ் வந்துட்டு கன்டுக்கமாட்டாங்க ட்டானா
ச இப்ப ஒண்ணும் இல்ல இது கல்யாணி துணிதான் அதிகமா இருக்குது சரி அவங்களுக்கும் இப்ப ஒரு வாரத்துல அவங்களுக்கு குடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுதான் வேற அவங்கள முடிச்சுட்டு உடனே அவங்க தை க்க ஆரம்பிச்சிவோன் செரிங்களா
ஆஹ் சரிங்க அக்கா
இப்ப சாயங்காலம் வருவீங்களா ஒரு ஆறு மணிக்கு ஆவாங்க சாய்ங்காலம் வந்தா
ஆஹ் சரிக்கா எவ்ளவு துணி எடுத்துட்டு வரணும் வந்து அத அளவு எடுத்துட்டு பண்ணிக்கலாமா அளவு எடுத்துட்
ந நான் அளவு எடுத்து பண்ணிக்கிறேன் அவங்க ஸ்கூல்லயே அவங்க எந்த மாரி தைக்கணும்னு சொல்லி எல்லா மாடல் குடுத்ருப்பாங்களே
ஆமாக்கா
ஒரு ஸ்கூல்ல ஷார்டா போடுவாங்க அன் முட்டிய வரைக்கும் போட்டு போடுவாங்க ஒவ்வொரு ஸ்கூல்ல நீளமா போடுவாங்க
இவ்வளளுக்கு ஷார்ட் கிடையாது இப்ப இந்த வருஷம் எய்த்து போறதுனால வந்துட்டு ஷார்ட் கிடையாது
ம் அது சரி அவங்க மாடல் குடுத்தருப்பாங்கல்ல போட்டும் உல்ல எடுத்துக்க வாங்க சரி பாப்பா எவ்ளோவேனா அளவு எடுத்து அதுக்கப்பறம் எவ்ள துணியே அவள துணியி எடுத்து சச்சிக்கலாம் செரிங்களா
பாப்பாவுக்கு ரெண்டு செட்டு தைக்கணும் கா
நாங்கம் பாப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படியே அந்த பழைய துணியும் இதுக்கு முன்னாடி போட்ட யூனிஃபார்ம்மும் எடுத்துட்டு வாங்க
ஆ சரிங்கக்கா சரிங்க அக்கா சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வரவா ஆஹ் சேரிக்கா பசங்கல்லாம் எங்க வீட் வீடல எல்லாம் போல சத்தமே இல்லாம இருக்கு
தூங்கிட்டு இருக்கா வெயில் வேற அதிகமா இருக்கும்ல்ல
ஆமா ஆமா ம் ம்
என்ன பண்றாங்க
இங்க என்ன எப்ப பாரு ரெண்டும் டிவி தான் வேற என்ன பாக்குதுங்க நம்ம வெளியிலயும் விளையாட விட மாட்டேங்குது வெயில் அடிக்கிற அடி வெளியிலயே போ முடில
ம் ம்
அதனால நானும் இந்த பகலில்லஒரு பதினோரு மணிக்கு மேல கொஞ்சம் வெயில் குறையற வரைக்கும் டிவிதானா பாருங்கன்னு விட்டுறது அப்பறமா சாயந்தரம் கொஞ்சம் வெயில் குறைஞ்சதது எந்திரச்சு போய் வெளியில விளையாடுங்கப் விடுத்து போதும் பாத்தது
எங்கப்பா சாயங்கலாமா அஞ்சு ஆயஞ்சருவானா கூட வெயிலே குறைய மாட் அங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு உள்ளாரியும் இருக்க முடியல அதுலையும் இந்த தையல் மிஷின் வேற இங்க மிஷின்லயே உக்காந்துருக்கேனா அது ஒரு பக்கம் ஹீட்டு இதுல ஒரு பக்கம் சூடு இந்த ஃபேன் ஆஹா போட்டா கூட காத்தே வரமாட்டாங்குது அது சூடாதான் காத்து வருது
உம் நீங்க நல்ல அந்த குளிர்ச்சிய ஐயிடம் எல்லாம் கொஞ்சம் நெறையா சேர்த்துக்கோங்க சாப்படையில அப்ப உங்களுக்கு ரொம்ப இதா தெரியாது மோரு டெய்லி அதே மாதிரி பழங்கள் இருந்தா கூட டெய்லி ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் அடிச்சு குடிச்சுக்கோங்க
என்னால பண்ண முடயாதலாம் இல்ல ஹீட் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல
ஆ நான் இப்ப பசங்களுக்கு அப்டிதாக்கா அடிச்சு குடுக்குறது ரெகுலரா சாப்பிடுதுகளோ இல் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலராக மோர் வச்சுடுறது குழம்பு காயிங்க வச்சு சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலாம் சரி கடைசியில தயிரம் மட்டும் இந்த மோர மட்டும் அத ஊத்தி நல்லா சாப்பிட்டுட்டு அதை குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லான்னா புல்லா அந்த வெயிலுக்கு கொப்ப கொப்பள கொப்பளமா கிளம்புற மாரி வந்துடுது புள்ளைங்களுக்கு
இணைக்கு சாப்பாடு என்ன செய்ய போரிங்க நீங்க
கொஞ்சம் சத்தமா பேசுங்கக்கா நீங்க பேசுறதையே கேக்கல எனக்கு
இப்ப கேக்குதுங்கல சாப்பாடுவே நீங்க என்ன சமச்சிருந்தீங்கன்னு கேட்டா
சாப்பாடா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல இன்னைக்கு என்ன சுரக்காய போட்டு கூட்டு வச்சிருந்தோம் பாப்பா கேட்டுருந்தானு கருவாட போட்டு குழம்பு வச்சிருந்தேன் குழம்பு வச்சுட்டு மோர் நறைய கடைஞ்சு வச்சுட்டேன் நீங்க இது ரெண்ட போட்டு சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்ட சரி மோர நல்லா உத்தி குடிங்கப்பான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு புடிக்கும் பாப்பா நல்லா காய் எல்லாமே அள்ளி வச்சு நல்லா சாப்பிட்டா அவனுக்கு தம்பிக்கு தான் ஊட்டி விடையில் சத்தம்ம்பட்டு சத்தம் போட்டு அரட்டி ஊட்டி விட்டு மோரு ஒரு டம்ளர் குடிக்க வச்சுருக்கேன்
பசங்க சரிய காய்கறியா சாப்பிட மாட்டாங்கறாங்களே என்னா செய்யாது என் வீட்டுல பெரிய பசங்களாம் வளர்ந்திருக்காங்க ஆமா பெரிய பசங்க வளர்ந்திருக்காங்க அவங்களுக்கும் இந்த காய்கறி வச்சிருந்தா அதை அப்படியே எடுத்து பக்கம் வைக்கிறாங்க
ம் அப்டிதான் பண்ணுதுங்க இப்ப அவளுக்கும் எல்லாத்தையும் போட்டு சூத்து பிசைஞ்சு சாப்பட சொல்லி சத்தம் போட்டேன் அவனுக்கும் நானே உட்கார வச்சே ஊட்டி விட்டுட்டேன் இல்லன்னா உள்ள இருக்கத பூரா பிறக்கி வெளியே வச்சுடுறான் வெரூ சோறதான் சாப்படுறான்
ஆமா பக்கத்துயே உடக்காந்து ஒரு கிள்ளு கிளுனாதான் அந்த காயே வாய்க்குள்ள போகுது இல்லன்னா அப்டியே எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி தூக்கி வச்சு எப்போ பாக்காம இருப்போ அப்டி சைலண்டா எடுத்துட்டு போய் தூக்கி போட்டுறாங்க அந்த மாரி எல்லாம் பண்றாங்க
நான்வெஜ்ஜு இந்த எண்ணெய் புரிச்சதுங்க இதுன்னா மட்டும் நம்ம போதுும்ன்னு சொன்னா கூட இன்னும் நாலு வைங்க இன்னும் நாலு வைங்கன்னு சொல்லி கேட்டு கேட்டு சாப்படுறது
ம்
மத்தது இந்த வெஜிடேரியனு கீரய எல்லாம் வைக்கிற அன்னைக்கு அப்பா வீட்டுல ஒரு போர்க்களமே நடக்கு நடத்த வேண்டியதா இருக்கு
ஆமாப்பா நான இன்னைக்கு வீட்டு்ல கீர கொழம்புதான் செஞ்சேன் குழம்யென்மும் நல்லாதான் இரு இக்குது ஆமா என் பதையனுக்கு சின்ன பையனுக்கு கீர கொழம்புனாவே பிடிக்காது
ம் ம்
வேற டைம்யிடுச்சு சின பயனுகு லீவ் இலையயா பெரிய பையனு மட்டும் லீவ் விட்டாங்க
செரி செரி
தைமதுல கீர குழம்பு வேகமா செஞ்சு காலையிலயே சாதம் எல்லாம் அடிச்சு பொரியல் எல்லாம் பண்ணிட்டேன் கடைசினு பத்து நிமிஷம் தான் இருக்கு எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு அழுதுற உகாந்துட்டோம்
அசிச்சுசு அப்பறம்
என்னட செய்யறதுன்னு சொல்லிட்டு உடனே வெங்காயம் தக்காளி எல்லாம் அறுத்து போட்டு சாதம் தாளிச்சு கொடுத் கொடுறன் வீட்லயே சாப்படற நேரம் இலன்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ்ல போட்டு குடுத்துறேன் ஸ்கூல்லயே சாப்பட்டு கூடா அப்படின்னு சொன்னன் அந்த மாதிரி பண்றானுங்க அது என்னதான் கஷ்டமோ இந்த கீரை குழம்பு சாப்படுறதுக்குன்னே தெரியல
நம்ம உக்காந்து புல்லா அவ்ளோ கிளீன் பண்ணி அதுல மண்ணு இருக் இருக்குதுன்னு சொல்லி அத ரெண்டு தடவை மூனு தடவைன்னா அவ்வளோ அலசிை அதை நம்ம சமைக்கிறதுக்குள்ளே நமக்கு படுற பாடு நமக்கு தான் தெரியும் அத கொஞ்சம் கொஞ்சமா உக்காந்து ஆஞ்சு நறுக்கி பண்றதுக்குள்ள இதுக்கு எங்க சாப் ங்க
அங்க ரொம்ப சுலபமா சொல்லிருந்தாங்க எனக்கு கீர குழம்புபிடிக்காது அவ்ளவுதான் ஒரோவார்த்த அதுக்கு மேல எதுவுமே பேச என்ன பன்லாம்
ஆ
ஆமா இந்தன்ன பையன் சாப்படாம அப்டியே இருப்பானேனு சொல்லிட்டு அது ஏதாவது ஒண்ணு பண்ணி தர்றது
ம் ம் அது ஸ்கூல்ல இருக்கும் போதாது சொல்லி அவங்க டீச்சர் இவங்கள்ட சொல்லி கொஞ்சம் பண்ணிட்டோம்னா சாப்பட வச்சிருவாங்க அரட்டி
ம்
இப்ப பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம சொல்றத சுத்தமா கேடக்கவே மாட்டேங்குதுங்க
ஆமா சரி சாயங்காலம் அங்க ஆறு மணிக்கு இது ஒரு வாட்டி போன் பண்ணுங்க சரிங்களா
ஆ செரிங்க அக்கா வெளியல எங்கேயும் போயிருவீங்களா இன்னக்கி கீ வெளியில வேல எதுவும் இருக்கா வேள
அதுக்காகதாங்க சொல்றேன் போன் பண்ணுங்க ஒரு வேள வெளியேங்கயாது இருந்த நான சொல்றேன் கடைக்கு போக வேண்டிய வேல இருக்குது
செரிங்கக்கா
வரும் போது ஒரு பேன் பண்ணும் நா வீட்டுல இருந்தா சொல்றேன் அப்ப பாப்பாவை கூட்டிட்டு ட்டு அளவு துணி எல்லாம் எடுத்துட்டு வருவீங்க ஒருவேள வெளிய போயிருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்றேன் செரிங்களா
ஹா செரிங்கக்கா செரிங்கக்கா
அப்டின்ன வரு லேட் ஆச்சுன்னா கூட நான உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன் நாளைக்கு காலையிலயே வந்து வந்தா கூட நான் அளவு எடுத்துக்குறேன்
ஆ செரிங்கக்கா இப்ப வரயில பழைய யூனிஃபார்ம் கிளாத்தும் அவளை மட்டும் கூட்டிகிட்டு வந்தா போதும் ல்ல அப்புறம் நம்ம அளந்து பாத்துட்டு புது துணி எடுத்துக்கலாம்ல
ஆமா
சேரிக்கா சேரிக்கா சேரி நான் உங்க கிளம்புறதுக்கு முன்னாடி போன் பண்றேன் நீங்க எப்டின்னு தோது பாத்துட்டு சொல்லுங்க அதுக்கப்பறம் நா பாப்பாவை கூட்டிட்டு வரேன்கா
ஆஹ கண்டிப்ப இப்ப எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமா இருக்குது ஆ இங்க வரும்போது போன் பண்ணுங்க நாளைக்கு செரிங்களா
ஆ செரிங்கக்கா செரிங்கக்கா செரி பாருங்க